லோ
ஆ கேக்தாப்பா
ஆ என்னத்தே பண் ரிங்க
ஆ அதோ இருக்கேன்ப்பா அ காப்பி குடிச்சீங்களா கா காப்பி சாப்ட்டீங்களா
ஆமா தே காஃபி லா சே நீங்க
ஆ நானு இப்பதாப்பா குடிச்சே கொஞ்சு முன்னாடிதா குடிச்சே
இப்பதா குடிச்சீங்களா அப்ப டின்னரு
மணி அ ஏழ்ரை ஆயிருச்சா அது கூட தெரியலே எனக்கு இப்பதா காப்
சேரி சே பரவால பரவால
ஆ சேரிப்பா வாழக்கா உ கோலா உருண்ட நல்லா இருந்துதா
ஆ சூப்பரா இருந்துச்சுத்தே நா னா டூ பீஸ் தா சாப்ட்டே
ஏ
ஆமா எனக்கு அவ்வளவா சாப்ட தோணல எனக்கு நல்லா சூடா ரைஸ் வச்சு நல்லா சாம்பார் வச்சு நல்லா சாப்ட்டே
ஓ ஏன்பா நாங்கல்லா நாங்கல்லா கோலா உருண்ட எல்லா வெச்சா பொரிக்கு போதே சாப்ட்டுருவோ
ஹ ஹ ஹ ஆமா
எனக்கே இப்ப நீ சொல்லவ் ஓ ந்த அவ சேரி நாளைக்கு வேணா ஒரு நூறு கறி எடுத்து கறி கோலா உருண்ட ஆட்டுக் ஆட்டுகறி கோலா உருண்ட நல்லாருக்கு
ஆம்மாம்மா
ஆ பேசாம அப்பிடி கூட வச்சருவோமா ஏன்னா எதுவுமே வ வைக்கவே தோணலப்பா சிக்கனு ஆ சிக் சிக்கனு சேரல ரெண்டு மாசோ மூணு மாசோ ஆச்சு சிக்கன் எடுக்கறதே இல்ல ஆமா அது ஹீட் ஆயிருன்டு பயந்துகிட்டு அத நா சாப்படுறதே இல்ல ஆமா மட்டன் கொழம்பூ அப்டியே வே என்னமோ ஆட்கள் இருந்தா எனக்கு சாப்பட முடியுதுப்பா
ஆ ஓ சந்தோஷத்துல
ஆமா அத விட பா இப்ப தாச்சு வேற அப்படியே பாவோ மனசு அப்படியே ஏதாவது இப்ப கஷ்டத்துல இருக்காலா எனக்கு அது நினைச்சிட்டு வேற எனக்கு அப்படியே ஒண்ணு ஒண்ணு அப்படியே ஒண்ணுமே சாப்பிடவே தோணணலப்பா
ஆ சேரி பரவாயில்ல என்ன சாப்பிடனு தோணுதோ அத சமை சாப்பிடுங்க அதே
இப்ப நீ சொல்லவு தான் எனக்குனு ஐடியா வருது நம பேசாம கோலா உருண்டையா போடுவோ
ஆ ஆமா
ம் கோலா உருண்டை கூட அப்படியே இன்னைக்கு முட்டை கொழம்புதா வச்சேன்னா அதுலயே கூட அதையே கூட வச்சுக்கிட்டு இழு தயிர வச்சுட்டு ஒரு கோலா உருண்டய வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதா
ம் ஆமா அவ்ளோதா
ம் நீ ஏன்ப்பா நல்லா செஞ்சுட்டு ஏ சரியா சாப்பில்ல
எனக்கு ஏன்னு தெரிலத்த நா வந்து ரெண்டு பீஸ் சாப்பிட்ட அடுத்து என்னோட ஷேர ஃபைவ் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் நா பக் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்டு் ஒரு பொண்ணுயிருக்காங்க
சரியா ம்
த்தா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்ல அவங்க எது பண்ணாலும் குடுக்குறாங்ளா ஆஹ் எனக்கு நா சாப் சாப்பிடறத விட எனக்கு அவங்கள சாப்பிட்டு அவங்க சந்தோஷப்பட்டா எனக்கு சந்தோஷமாகு
ஆஹ் பரவால அப்படிதா இருக்கணு அப்படிதா இருக்கணு நமக்குனா நமக்குன்னு சாப்பிடுறத வச்சிருக்கோம் பாரு அது அடுத்தவங்களுக்கு குடுக்கறது அது இன்னு நல்லா புண்ணியம்
அப்படியா
ஆமா இப்ப நம்ம வந்து ஒரு ஆசைப்பட்டு ஒண்ணு வச்சிருக்கோ நமக்காகன்னு ஒண்ணு வச்சிருக்கோ ஆனா அதயே வந்து இன்னொருத்தரு வந்து வேணு எனக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணு எதோ கேக்குறாங்கன்னா அப்ப நமக்கு கூட இல்லாம அவுங் உங்களுக்கு குடுக்குறோன்னா அது வந்து அ அது வந்து நம்ம தானம் பண்றதுலயே அது ஒரு பெரிய இது தானம்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமாயா அ வாமா
ஆஹ்ஹ
க்கு நம்மள நம்ம பசியா இருந்தாலு பரவாயில்லன்னு சொல்லி நம்மளோட சாப்பாட் நம்ம இன்னொருத்தருக்கு குடுத்தா அது ரொம்ப புண்ணியமா
பரவால்ல
நா எல்லா யாராவது ஆசைப்பட்டு ஒண்ணு கேட்டாங்கன்னா அது அப்படியே செஞ்சிருவேயா
ஆ அதேதா நானு ஹ்ஹ ஹ
சின்ன வயசுலல்லாம் அஹ் அஹ் இவிங்க என்ன பண்ணுவாங்க இவிங்களுக்கு நான் வந்து அடிக்கடி இந்த வாழைப்பு கொலை உருண்டை அதெல்லாம் செஞ்சு கொடுத்து உடுவேன் அவட்டக் கேளு ஆஹ் அவன்ட்ட கேட்டா தெரியு அங்க அவங்க ஸ்கூல்ல ஒரு பையன் வந்து டராக் சிக்கன் முட்டை என்னுவானா
ஓ
கோலா உருண்ட மீல் மேக்கரு இதெல்லாம் கொண்டு போனா அதை பாார்த்துட்டு ஏ இங்க பாரு டிராகன் முட் அப்படின்னுுவானாஅஹ் அஹ் அப்ப எல்லாம் அந்த ஜட்டிகிஸ்ல எல்லாம் டிராகன் முட்ட அதெல்லாம் வரும் தெரியுமா
ஓ
ஆஹ் அத பார்த்துட்டு அதுக்குன்னு இவங்க எல்லாம் வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறமும் எப்பா அந்த டிராகன் முட்டன்னு கேடப்பான்ல அந்த பையனுக்கும் கொடுக்க ஃப்ரியான்னுவே எம்மா அவன் லான் இப்ப திமிர் புடிச்சவனா மாறிட்டாமா ஹ ஹ அவண்டெல்லாம் போய் இதல்லாம் குடுத்துட்டு இருக்க முடியாதுமா அப்படின்னுவா என்ன எல்லாம் டீனேஜ் வந்தாச்சு அவிங்க அது வேற லெவலா இருப்பாய்ங்க அவிங்ககிட்ட போய் சின்ன பிள்ளைல நீ கேப்பல்லடா டிராகன் முட்டை எங்க அம்மா குடுத்து விட்டாங்க அப்டினா போய் குடுக்க முடியு
அதானே
அது மாரி இப்பவே நான் அப்படியே ஞாபகம் வச்சிருப்பேன் யாரு என்ன கேக்குறாங்கன்னு ஞாபகம் வச்சு அது அவங்களுக்குன்ட்டு கரெக்டா செய்வேன்
ஆ அதுல ஒரு
ஒரு பொண்ணு வந்துட்டு அ ரொம்ப மாடனாருக்கூ என்ன ஆனா அதுக்கு ஒரு நாள் வந்து நா அந்த வ இது தற்செயலா கேப்ப ரொட்டி செஞ்சு போனப்ப கொடுத் தே குடுக்கவு ந நல்லாருக்கே மே டம் எப்புடி செஞ்சீங்க என்னன் கேட்டுச்சு ஆனா ஏன் தெரியல அவ் அவுங்க வீட்ல செஞ்சப்ப நல்லாவே வர்லயா கட மாவு தா பாக்கெட் மாவு நல்ல காஸ்ட்லியான மாவு தா வாங்கியிருக்காங்க ஆனா குருண ஏதோ மண்ணு மாரி இருந்துச்சா குருண குருணையா
ஓ
அவுங்களுக் கூட அவுங்க பொண்ணு எதுவு மண்ண கின்ன போட்டாலோ அப்டின்ற மாரி அவுங்களுக்கு டவுட் இருந்திருக்கு ஆனா என்னவோ தெரியல ஆமா அது என்னவோ அவுங்கள்க்கு அது அமையல போலருக்கு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டேருப் பா மேடம் அ மேடம் நீங்க கேப்ப ரொட்டி குடுக்கவே இல்லி யே குடுக் கவேல்லியேண்ணிக்கிட்டே இருப்பா எனக்கு நீங்க வ இல்லப்பா நா மறந்துர்றே நா என்ன மறந்துர்றேன்னா நா கேப்ப ரொட்டி வெக்கவே நா மறந்துர்றேன் சொன்னே ஆனா அந்த பொண்ணு இனிமே கேப்பய பெசையும் போதுலா ஏ நியாப பகோ தா வரணு அப்டின்ட்டே இருந்துச்சா அன்னைக்கி நல்லா ஒரு டப்பா நெறிய கேப்பரொட்டி பண்ணி நல்லா வ வ சின்ன வெங்காயந்தா போட்டே சின்ன வெங்காயம் போட்டு நல்லெண்ண ஊத்தி செஞ்சு நல்லா ஒரு டப்பா நெறிய கொண்டு போனே அது ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்டின்ட்ருந்துச்சு ஆமா அப்பறோ ஓ போன வாரொ கேப்ப புட்டு வச் சே கேப்ப புட் டு வச்சே அப்பமு கொண்டு போய் ஒரு டப்பா குடுத்தே அந்த பொண்ணுக்கு
ஓ பரவாலெயெ
ஆமா செரி அப்புடி ஒரு ஒரு ஆசப்பட்டு அவுங்க கே அவுங்க‌ வீ எப்டி ட்ல அவுங்க அம்மா வந்து வ வ எதோ ரிட்டையர்டு டீச்சர் போலருக் கு‌ கிறிஸ்டின் அவுங்க ஆமா ஆனா அவுங்க அ அம்மால்லா ஏதோ ஹாஸ்டல்ல வளர்ந்தவுங்களா அதுனால ஒண்ணு ஆ நம் நம்மள மாரி எல்லாம் ஒன்னும் ஒரு ஒரு குடும்பத்து இருக்கிற மாரி ஒரு நல்ல ஒரு பலகாரம் அது மாரி எல்லாம் ஒண்ணுமே செய்ய தெரியாது அவங்க அம்மாக்கு
ஓ
இட்லிக்கே பத்தேன்னா பச்சரிசி புழுங்கரிசிய போட்டு இட்லி ஆட்டுவாங்களாம் இட்லி கல்லு போல அது எல்லாம் வந்து நம்ம இதுக்கு வேணா செய்வோம் உ ஆப்பம் பனியாரம் இதுக்கு வேணா இப்ப இப்போ போடுவோம் பச்சரிசி புழுங்க அரிசி அஹ் நா அதான் சொன்னேன் என்னது இப்டி போடுவாங்களா நம்ம எங்க வீட்டுகள்ல எல்லாம் அப்படி போட மாட்டோம்ப்பா இட்லி அப்படியே மல்லிக பூவா வரும்பா அதெல்லாம் போடாதீங்க நான்ல்ல வெறும் ரேசன் அரிசு தான் போடுறேன் இட்லி மல்லிகைப்பூவா வருது அம்மா ஏன் இப்படி அரைக்கிறாங்கன்னு எங்க அம்மா அதான் தெரில மேடம் எங்க அம்மாக்கு எதுவுமே தெரியாது கல்லு போல செஞ்சுருவாங்க அப்படின்ந்து
அச்சச்சோ
அப்பறம் நா சொன்னே இவ்வோ ளோ இவ்வோளோ போடுப்பா அப்டின்னு
உம்
சூப்பரா வரும் அப்படின்னே
ஆஹ் நீங்க கேப்ப ரோட்டினு சொல்லவும் எனக்கு ஆசையா இருக்கு
அஹ் ஈஸியான வேலதான்ப்பா கேப்ப வச்சிருக்கியா மாவு
அதுதான் டவுட்டா இருக்கு இருந்து ச்சுன நான் நாளைக்கு கூட போட்டுருவேன்
க்கு வேணா கடையில வாங்கு கேப்ப மாவு வாங்கு இல்லன்ன அடுத்து அடுத்து இங்க டிமார்ட் போகும்போது அங்க வாங்குப்பா
ஆமா அத்தே நாளைக்கு போனும்
ஆஹ் ஆஞ்சவர் ஆஹ் ஆனா அங்கு கேப்ப மாவு இருக்கான்னு எனக்கு தெரியல
இருக்கும் தான் நெனைக்கிறேன் நா லூஸ்லல்லாம் அங்கதான் வாங்கிட் ட்டுவேன்
அப்டியா கோதும மாவு பாத்துருக்கேன் கேப்பமாவு இருக்கான்னு எனக்கு தெரியல
இருக்கும் இருக்கற மாரிதான் ஞாபகம் இருக்கு த்தே
செரி அதான் எனக்கும் உங்க டிமார்ட்ல வாங்கனனான்னு தெரியல போன மாசம் எல்லாம் நீங்க வீட்டுக்கெல்லாம் ஆள் வருவீங்கன்ட்டு அங்க போத்திஸ் ஹைப்பர்ல வாங்கனனா டிமார்ட்ல வாங்கனனனு ஞாபகம் இல்ல
ஆஹ் அங்கதான் நினைக்கிறேன் ஹைப்பர் சொல் ங்களா அங்கதான
நாங்க தான் போனேம்ன்னு இருக்கிறேன் ஆமா ஆமா அதனால உனக்கு அங்க டிமார்ட்ல கிடைக்குதான்னு பாரு இல்லைன்னா அங்க இந்த இப்பதைக்கு ஆசியா இருக்குன்னா அங்கன இப்ப பக்கத்து கடையிலயே வாங்கி லேசா வா வா இந்த இன்னைக்கு இதுக்கு புட்டுக்கு சொன்னேன்ல்ல அதே மாதிரியே சுடுதண்ணி வச்சு நல்லா கிண்டி விடும் மாவ கிண்டி உட்டுட்டு ஆஹ் கிண்டி உட்டுட்டு அப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா இது மாரி பசையணும் சப்பாத்தி மாவு மாரி கொஞ்சம் நல்லா நெழுப்பாக பிசைஞ்சிட்டு
ஆஹ்
ஆமா முன்கூட்டியே வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோ வெங்காய லைட்டா பச்சை மொளகா பச்சை மொளகாவும் நல்லா பொடுசா நறுக்கிறு
ஆஹ் சரி சரி வத்தல்தே வத்தல் போடலாமா காஞ்சபரம் தெ
காஞ்ச ஒத்தல விட மொளகா வத்தல் நல்ல வா இது பச்சை மொளகா வாசமா இருக்கும்பா
அப்படியா சரி சரி
அது நல்லா பச்சை மொளகாவ நல்லா கீறிட்டு பொடிப்படியா நறுக்கிரு ஏன்னா நம்ம அந்த கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா போட்டோம் நான் தெரியாம கடிச்சிட்டோம்னா உரப்பு தாங்க முடியாது சாப்டும் போது ஆமா குட்டி குட்டி பீஸா அந்த ஃபைன் சாப்டா பண்ணிட்டோம்னா அப்போ அது வெங்காயத்தோட கலந்து எல்லா பார்ட்ஸ்லயும் கலந்துரும் நமக்கு வந்து கடுச்சாலும் காரம் இருக்காது
ஆஹ் சரி சரி
வெங்காயத்தையும் பச்சை மொளகாவையும் நல்லா நல்லா வதக்கிரு நல்லா வதக்கிட்டு தேங்காய் வந்து நல்ல பொடி பொடியா நறுக்கணும்ப்பா தேங்காய் சில்லு இருக்
ஆமா
ஆஹ் அத வந்து மிக்சிலலா ஓடவுடாத அதனால குட்டி குட்டியா நறுக்கி ஆ குட்டி குட்டியா நறுக்கி அதையும் மாவுல போட்டு நல்லா பெசஞ்சிரணும்
ஓ சரி சரி
ம் அந்த மாவு சாப்பிடும் போது இடையில ஒரு ஒரு வாய் அந்த தேங்காய்ச்சிலயும் சேர்த்து கடிக்கும் போது நல்லா இருக்கும்
ஓ
ஆமா தட்ட அதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கிட்டு ஆஹ் கல்லுல நம்ம மீனாய எல்லாம் கல்லுலயே வச்சு தட்டுவாங்க அது வந்து நமக்கு என்னன்னா சரியா தட்ட முடியாது தடிமனா வந்துரும் கை சூடுல சூடாயிருமா ஆனா நான்ல என்ன பண்ண ஏதாவது ஒரு கவர்ரு கேரி பேக் எடுத்து அதுல எண்ணெய தடவி மாவ அந்த உருண்டை புடிச்சிருக்கிற மாவ அதுல நல்லா அப்டியே கையிலேயே நல்லா ரவுண்டா தட்டிவுட்டுட்டு
ஆஹ்
ஆஹ் அது அப்படியே அந்த கேர்ரிபாகோட நம்ம கையில அப்டியே தட் கையில தட்டி அப்டியே தோசை கல்ல போட்ரணும்
ஓ ஆஹ் புரியுது புரியுது
அப்டியே கவரோட தோசை கல்ல போட்டோன்னு வை ஏதாவது கவர் கிவரு தோசை கல்ல ஒட்டிக்கும்
ஆஹ் கரெக்ட் கரெக்ட்
ஆஹ் அதனால அ அப்டியே நம்ம அதை எடுத்து நம்ம கையில போ ஒரு கையில போட்டுட்டு அப்படியே நம்ம கையில இருந்து தோசை கல்லுல போட்ரணும் ஆஹ் போட்டு ரொம்ப ஆமாத் தீயை ரொம்ப ஹையில வைக்காம கொஞ்சம் மீடியமா வச்சு எண்ணெய் ஊத்தி பெரட்டி விடணும்
ஆஹ்
ஆஹ் ஏன்னா ஹையில வச்சோம்ன்னா கறிகீரும் உள்ள வேகாது
ஓ
ஆஹ் அதனால மீடியமா வச்சு வெய் நல்லா சூப்பரா இருக்கும் ஹ து நம்ம இனிப்பும் வைக்கலாம் இதுல இனிப் ப்பு பண்ணலாம்ப்பா
அப்படியா
ஆமா ஆமா வெங்காயம் பாதி வெங்காயம் போட்டுட்டு கூட இதுணுண்டு எடுத்து வச்சுட்டு மண்ட உள்ள இருந்ததுன்னா அதா லைட்டா அ ஆமா மண்ட வெள்ளத்த நல்லா தட்டி லைட்டா கொஞ் கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த இது டஸ்ட்டு போகாம தண்ணியில் கலக்கி கொதிக்க விடுவோ
ஆமா ஆமா
அ ஏனா அந்த டஸ்ட் இருக்கு மண்டவலத்துல அதுல எல்லா மண்ணு ஏதாவது இருக்கு அதனால லைட்டா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊத்தி அதுலே கூட இந்த மாவு பேசஞ்சர்லா
ஓ அது எப்டி மறுபடியு ரொட்டி மாரியே போடணுமா
ஆமா ஆமா இதுல வந்து இதுல வெங்காயோ கலந்துருக்கோம்ல அது வந்து இன்னொன்னு வந்து இந்த வே ஆஹ் இந்த பாகு இருக்கும்ல இந்த பாக ஊத்திட்டு அப்படியே நல்லா பெசஞ்சு லைட்டா மட்டு தண்ணிய தெளிச்சு பெசஞ்சு இது இது தனி இனிப்பு ரொட்டி தனியா போடலா
ச் ஓ
காரோ கார ரொட்டி தனியா இனிப்பு ரொட்டி தனியா போடலா
ஓ நா இனிப்பு இதுவரைக்கு சாப்டது இல்ல தே
அஹ் மீனாயெல்லா நாங்க சின்ன பிள்ளையாருக்கும் போது இப்படிதா ரெண்டு ரொட்டியு போடுவாங்க இதுப்பு ஆமா இதுப் உப்பு ரொட்டி கார ரொட்டி ரெண்டுமே போடுவாங்க
பரவால ஏ
ஆமா சரியா நீங்க என்ன பண்ணீங்க இந்த வீக்கெண்ட்ல் இந்த வ ப வீக் புல்லா என்ன பண்ண நீனு
நேத்தி லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே ஊருக்கு போயிட்டோம்
அஹ்
ஆமா ஊருக்கு போய்ட்டு அப்புறோ வந்து வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணவே இந்த வாரம் ஃபுல்லா போய்ச்சு
சரியா
ஆமா ஊர்லயுமே ஃபுல்லி பிஸி டெய்லி ஒவ்வொரு எடத்துக்கு வெளியேப் போயிட்டே வந்துட்டிருந்தோமா வீட்ல தங்குன நேரல்லா கம்மியா இருந்தது
ஓ உம்
நல்லா போச்சு ஆனா ஃபுல் டயர்டா இருந்தது த்தி
ஓ அது அப்படி தாம்பா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம செட்ல் ஆகுற வரைக்கு நமக்கு அப்டி தா இருக்கு
ஆமா எங்க வ அலைஞ்சாலு நம்ம வீட்டுக்கு வந்தாதா நிம்மதி
ஆமா ஆமா அப்பாடா அப்டின் சொல்லி அப்படின் நம்ம வீட்டுக்கு நம்ப வீட்டுக்கு வந்து ஆ அதுவு நல்ல நீங்க எனக்கு அழகா எனக்கு பெட்டு கட்டில் வாங்கி கொடுத்துருக் க்கீங்களா அப்பாடா எனக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாதா ஆஹ அப்டின்னு அந்த பெட்ல படுக்கும்போதுதா அந்த ஒரு பழைய ராமராஜர் பாட்டு ஒண்ணு இருக்கு சொர்கமே என்றா சொர்க்கமே என்றாலு அது நம்ஊர போல வருமா அப்படின்னு ராமராஜனு கௌதமியு அவன் போய் அங்க போய் என்ன பாடுவா தெரியுமா வெத்தலைய போட் டு துப்ப ஒரு எடம் இல்லையே ஏன்னா ஃபாரின்ல எல்லா எச்சித்துப்ப விட மாட்
ஆமா
அவ்ளோ பெரிய ஊர்ல போய்ட்டு ராமராஜன் மட்டு வெச் வெத்தலைய போட்டு எச்சி துப்புறதுக்கு எட இல்லையே இது ஊரு என்ன ஊரு நம் ஊரு ரொம்ப மேலு அப்டினு ஒரு பாட்டு ஆமா எனக்கு அப்டியே வந்து அப்டி நம்ம வீட்டுக்கு வந்து அந்த பெட்ல படுத்தொட்னே சொர்க மே என்றாலு போ அது நம் ம்ம வீட போலவர்
ஆமா அது கரெக்டு தா
எனக்கு நார்மலா எனக்கு இந்த இந்த சின்ன காட்டு வச்சுட்டு நா படுத்தப்போ கூட எனக்கு அப்டி ஒண்ணுமே தோணாது படுக்கணுமே தோணாது என்ன ஆமா ஏதோ நைட்டு பேருக்கு படுக்கறோ அப்டின்னு தா இருக்குமே வொழியே பகல்ல எல்லா தூங்கவே மாட்டே அது அந்த ஒரு அந்த காட்ட வந்து ஒரு பொருட்டாவே நெனைக்க மாட்டே எனக்கு ஏதோ ஒரு பேருக்கு அவங்க வாங்கிட்டாங்களே அப்படிங்கறதுக்கு படுத்திருப்பே காத்து வர்ல ஆமா டீநகர்லல்லா எப்டின்னா ஃபேனும் சரியா ஓடாது நா இருந்த ரூம்ல
ஆ
ஆமா அப்ப அதனால பாயில இல்லேன்னா அதுக்கு முன்னாடியில்லா வெரும்பனே பாயிலேயே தா படுத்துட் ருப்பே அப்புறோ காத்து ஆமா காத்தே வர்ல அப்டின்ட்டு தா நம்ம வீட்ல அங்கே ஊர்ல இருந்து கொண்டு வந்த அந்த வயர் கட்டில வச்சு ப பாப் படுத்துட் ருந்தே அப்றோ அந்த கட்டிலு ஆ அந்த வயர் கட்டிலு பிஞ்சு இருந்துச்சுன்னுட்டு அவு அ அவங்க ரெண்டு பேரூ பாவோ அத்த அப்டின்னுட்டு இந்த கட்டில் வாங்குனாங்க
ஓ பரவால்ல
ஆமா ஆமா அததா சொல்றே அதெல்லா நல்லாதா செஞ்சாங்க நம்மளு கொஞ்சோ எ எ ஏ எதுவு தவறா நம்ம பக்கமு தப்பு ருக்குமோ அப்டின்ல்லா யோசிப்பேப்பா
அதெல்லா எதுக்கு தே யோஸ்சுட்டு எள்